ஹல
ஆ வணக்கம்ங்க
ஹலோ
வணக்கம்ங்க கேக்குதுங்ளா
ஒங்க வாய்ஸ் ரொம்ப சுலோவா கேக்குது
இப்ப கேக்குதுங்களாங்க
ஓகே இன்ன கொஞ்சோ கிட்டக்க வச்சு இல்லன்னா பேசுங்க மொபைல
இப்ப ஓகே வாங்க கேக்குதுங்ளா
எனக்கு ரொம்ப தூரத்ல இருந்து நீங்க பேசுற மாரி கேக்குது ரொம்ப சைலன்டா
அப்புடியா
வேணா அட்ஜஸ்ட் பண்ணுங்க
ஆ இப்ப ஓகே வாங்க
ஓகே கொஞ்சோ ஓகேவா இருக்கு ஹாய் எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளாங்க
ஆ சாப்ட்டோ
நல்லா இருக்கீங்ளா
ஓகேங்க சாப்ட்டேங்க
ஓகேங்க அப்ப இன்னைக்கு ஆ முடிஞ்சு முடிஞ்சுதுங்க இன்னைக்கு பாத்தீங்னா நம்ம என்ன தலைப்ல பேசலா அப்டின்னா நடனம் அப்டின்ற ஒரு தலைப்ல பேசலாங்க
ஓகே கண்டிப்பா பேசலா
ஆ நடனம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்ச விஷயங்கள் நீங்க ஷேர் பண்றீங்ளா
ஓகே நம்ம வந்து நடனம் என்பது பழங்காலத்ல இருந்து தமிழர்கள் பாரம்பரியமா இப்ப ஒரு கொண்டாடி கொண்டு வந்த விஷய தா அத நெறய விதத்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நா நெனக்குறே இப்ப ஊர்ல எல்லா பாத்தீங்னா திருவிழாவுல எல்லா எல்லாருமே கும்மி அடிக்குறது அப்றோ சுத்தி வந்து வள்ளி நடனம் ஆடுறது அப்டினு சொல்லிட்டு நெறய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வச்சிருந்தாங்க அது காலத்துக்கு ஏத்த மாரி வேற வேற வேற வேற ஜேர்னல்லா வந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து நெறய நடனங்கள் எலா புதுசு புதுசா வந்துருக்கு அதெல்லா ஃபாலோ பண்றாங்க டான்சிங்ஸ் ஸ்கூல் எல்லா வச்சு நடத்துறாங்க காம்பிடிஷன் எல்லா வச்சு நடத்துறாங்க அந்த மாரி அதுல இருந்து டெவலப் ஆயிட்டு வந்ததுதா இதுன்னு நெனக்குறே நம்மல்லா பழைய ஆதி காலத்ல இருந்தே மக்கள் வந்து சந்தோஷமா இருந்தாலோ இல்ல வந்து துக்கமா இருந்தாலோ அத நடனத்து மூலியமா தா அவுங்க வெளிப்படுத்தி இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணுங்க
ஆமாங்க இப்ப நடனன் பாத்தீங்கன்னா சும்மா அது ஒரு பொழுதுபோக்கு நம்ம ஒரு இதுக்காக பண் டான்ஸ் பண்றோம் அப்டின் நம்ம வந்து நெனைக்க கூடாதுங்க நடனன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கே இப்பல்லா பாத்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்றாங்க நெறையா இதுல பாத்திங்னா நமக்கு வந்து மனசு வந்து ஒரு மன அழுத்தமா அந்த மாரி இருக்கும் போதுல்லா நம்ம என்ன பண்ணணுமா நடனம் தான் ஆட சொல்லிருக்காங்க டான்ஸ் தான் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப வந்து நமக்கு அந்த மன அழுத்தோம் அந்த நமக்கு உடல் சோர்வு இதெல்லா வந்து நீங்கி நம்ம உடம்பே வந்து கொஞ்ச நல்லாருக்கும் அப்டின்ற இதல்லா வந்து இப்போதக்கி சொல்றாங்கங்க
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க இப்ப எல்லா என்னனா நெறைய டான்ஸ் ஸ்கூல் ஆக்சுவலா வெயிட் லாஸ்காக ஆ வெயிட் லாஸ்காக வெயிட் கெயின்காக ஓடம்பு ஆரோக்கியமா இருக்கறதுக்காக அப்டி எல்லா நெறைய டான்ஸிங் ஸ்கூல் எல்லா ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நம்ம வெயிட் கிளாஸ் போனுனா கூட நீங்க ஈஸியா வாகிங் பண்ணி ஹாட் ஒர்க் பண்ணி நீங்க ஜிம்முக்குல்லா போயி ஒடம்பு குறைக்கணு அப்டின் நினைக்கிற கேட்டகிரிலேந்து கொஞ்ச மாறிட்டு இப்ப எல்லா டான்ஸ் மூலயமா வெயிட் லாஸ் பண்றத கூட ஆரம்பிச்சிருக்காங்கன் நினைக்கேன் அதுக்கு நெறைய ஸ்கூல்ல எல்லாம் கூட ஓ பன் பண்ணிருக்காங்க நெறைய பேருக்கு இன்ரெஸ்ட் வந்து இதுல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா அது எப்பவுமே நம்ம ஒரு டான்ஸ் ஆடும்போது நம்மளோட மனசு ஒரு இசைய கேக்கறதுனால அது என்ன ஆகுதுனா மன அழுத்ததுல இருந்து வெளிப்படுது அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால சொல்லிட்டு அவுங்க அந்த நேரத்துல எதயும் நினைக்காம அந்த மியூசிக்க மட்டும் கேட்டு அதுக்காக அதுக்காக அவங்க உடல் அசைக்கிறதுனால மத்த எந்த தாட்டும் இல்லாததுனால அது மன அழுத்தத்த கூட குறைக்குமா
ஆமாங்க அதாங்க இப்ப என்னன்னா நடனன்ன பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட அதாவுது ஆ அதாவுது உணர்ச்சி உணர்ச்சி எண்ணங்கள் இது எல்லாமே ஒரு அந்த முக பாவனைலே உடல் அசைவுலேயே வந் து இந்த நடனம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்டின் சொல்லலாங்க இந்த பரதநாட்டியமாலாம் பாத்தீங்கன்னா அப்டியே அந்த சாங்க்ல உள்ளது அப்படியே அந்த முக பாவனைலயே வெளில காட்டுவாங்க அதெல்லா பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்டின் சொல்லுவேங்க நெறைய நடனத்துலயே பாத்தீங்கன்னா நெறைய அற்புதமான நடனங்கள்லா உள்ளதுங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த இசை தாளம் இதெல்லா பாத்தீங்கன்னா அவுங்க அந்த இது பண்ணும்போது அந்த உடல் அசைவுகளுக்கு ஏத்த மா டி வந்து அதந்தோட கலை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சு சொல்லிருப்பாங்கங்க இப்ப நம்ம கலாச்சாரத்துல பாத்தோம்னா நடனத்துக்கு அப்டின்னு ஒரு முக்கிய எடமே ஒதுக்கி இருக்காங்க நெறைய எடத்துல பாத்தீங்கன்னா இப்ப டான்ஸ் ஸ்டுடியோ அப்டின் சொல்லி டான்ஸ் கிளாஸ்லாம் நெறையா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க அங்கே சின்ன வயிசு கொழந்தைங்கள்ல இருந்து பாத்தீங்ன்னா இப்பவே டான்ஸ் கிளாஸ்லாம் போயி நெறையா அதுலருந்து நிறையா வெற்றி காண்பிச்சுருக்காங்க நெறையா டி வி புரோக்ராம்லல்லா முதல் இடத்துல வந்து வந்திருக்காங்க நிறைய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இப்ப அதுல வந்து ஒரு மும்மரமா வந்து டுருக்காங்க அப்டின்னு சொல்லுவேங்க
கண்டிப்பா கண்டிப்பா இசைக்கு மயங்காத ஆட்களும் உண்டோன்னு வாங்க இல்லையா அது மாதிரிதான் ஒரு இசைய ஒரு இசைய நம்ம காதுல கேக்கும் போது நம்ம மனமு நம்ம உடலு அதுக்கு கேத்த மாரி அசைவு குடுக்குது அததான் நடனன்னு சொல்றாங்க இது நெறைய வெரைட்டி இருக்கு நீங்க சொன்ன நம்மளோட பாரம்பரிய நடனமான பாரத பரதநாட்டியம் இருக்கு இல்லையா அது கூட எனக்கு ரொம்ப புடிச்சது எனக்கு ரொம்ப புடிக்குன்னா அவுங்க என்ன சொல்ல வராங்கன்றத அவுங்க கண்ணுல சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப புடிக்கும் அந்த பாவனல்லா ரொம்ப புடிக்கும் அந்த வெக்கப்படுறது அவுங்க சொல்ற விஷயங்கள் என்ன அதுல வருதுன்ற விஷியத்த அப்டியே அவங்க கண்ணுலயும் அவங்க அசைவுக்கு உடல் அசைவுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க என்ன இருக்குன்ற விஷயத்த அதுனால அது எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுக்கான அதுக்காக நிறைய பேர் இப்போ நீங்க நீங்க சொல்ற மாரி நெறைய பேரு படிக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா கலி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவுது வேணுன்னா டான்ஸ் கிளாசிக்கல் வெஸ்டன் அப்டின்னு அந்த மாதிரி தான் போறாங்க நெறைய ஸ்கூல்லயே இத லா ஆட் பண்ணிட்டாங்க இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிடீஸ்ல நீங்க பாத்திங்கன்னா பாட்டு டான்ஸ் சிங்கிங் வெஸ்டன் அந்த மாதிரி நெனனயா ஆட் பண்ணிட்டாங்க இப்ப ஏப் மன அழுத்தத குறைக்க உதவுது மியூசிக் அதுக்கேத்த மா திரி டான்ஸ் பண்றதும் தான் அப்டின்றது எல்லா இப்ப சொல் சொல்றாங்க
ஆமாங்க இப்போ வந்து இந்த பரதநாட்டியம் சொன்னீங்கள அதுலயே பாத்தீங்கன்னா குச்சிப்புடி ஒடிசி மோகினியாட்டம் இந்த மாதிரி நடனம்லாம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் அதோட அதாவுது அந்த டான்ஸ் ட்ட மாரி அந்த ஒவ்வொன்னுலயு தனித்தனி சிறப்பு அதுல ஒவ்வொன்லயும் இருக்குன்னு சொல்லலாங்க அந்த ஒவ்வொரு டான்ஸ்மே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் அதாவுது அந்த காலத்துலலாம் அந்த கரகாட்டம் சொல்லுவாங்க அதெல்லா பாத்தீங்கன்னா இப்பல்லாம் நம்ம பாக்கறதே ரொம்ப இதா தான் இருக்கு அந்த கரகாட்டன்றது அதெல்லா அந்த கரகத்த எடுத்து வச்சு விழாம அத அத டான்ஸ் பண்ணுவாங்க அதெல்லா பாக்றக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நெறையா இப்போ காலேஜ் ஸ்கூல்ல இதுல எல்லாம் வந்து ஆன்வல் டே ஃபங்க்ஷன்லலாம் அந்த கரகாட்டன்ற ஒன்னு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க கூட அந்த தலயில வைக்கிற அந்த கரகம் வந்து எடுத்து அப்டியே விழாம நெறையா பண்ணுவாங்க அதெல்லா பாக்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் சொல்லுவேங்க
ஆமா ஆ நாலா ஸ்கூல் படிக்கும் போதும் அப்டிதான் இருந்துச்சு பஸ்ட் என்னன்னா நம்ம எப்பவும் முதல் கண் வணக்கத்த தெரிவிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன எடுத்தீங்கன்னா கரகாட்டம் அப்டின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு காலத்துல என்னன்னா ஒரு தலையில நீங்க வச்சுட்டு கரகத்த வச்சுட்டு ஆடும்போது அது எந்த ஒரு எதுவும் இல்லாம கரகத்தை மட்டு தலயில வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அதுக்கப்ற என்னாச்சுன்னா அதுக்கு ஒரு ரோப் போட்டு கட்டி கீழ விழுந்துர கூடாது அப்டின்றதோட செஞ்சாங்க பஸ்ட் பஸ்ட்டு அந்த கான்சியஸ் இருக்கும் தலேல கரகம் இருக்குன்னா அது அந்த கான்சியஸ் தோட அத பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புற வர்ற காலகட்டத்துல அந்த பேலன்ஸிங் இல்லாம போனதுனால அதுக்கு ஒரு ரோப் குடுத்து கட்டிட்டு ஆடிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இப்ப இப்பல்லா அது ஒரு எப்பனா எதனாது பங்ஷன்னா அது ஒரு அது ஒரு பாட்டா மட்டும் ஒரு டைம் வச்சிருக்காங்க இன்னமும் இருக்குன்னு தான் சொல்லலாமே தவிர அது அழிஞ்சு போச்சுன்னுதான் சொல்ல முடியாது கண்டிப்பா எல்லா எடத்துலயும் அத வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இருக்கா அப்டின் கேட்டா கொஞ்ச மத்த விட கம்மி அப்டின்ற மாதிரி தான் சொல்லாம் அந்த கரகாட்ட ஆட்ற கலைஞர்கள் எல்லா இப்ப நெறைய பேர் இருக்காங்ளான் கேட்டா நெறைய பேர் எல்லா இல்ல மினிம்மான பீபுள்ஸ் தா இருக்காங்க ஊர்லல்லாம் திருவிழாக்கள்ல மேக்சிமம் என்னன்னா இந்த மாதிரி கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இப்டிதான் முன்னாடிய எல்லாம் வச்சு இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்கஸ்ட்ரா ஆடல் பாடல் வெஸ்டன் டான்ஸு இந்த மாதிரியான சிரீஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சதுலேந்து அவங்களோட வேல்யூ குறையுது அவங்களோட வாழ்வாதாரமும் அதுல பாதிக்கப்படுது ஏன்னா இவங்களுக் வேற வேற எதுவும் இல்லன்றதுனால தான் இதுல ஜாயின் பண்றாங்க அவங்களோட வாழ்வாதாரமும் இதுல பாதிக்கப்படுது
ஆமாங் ஆமாங்க ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க இப்ப அந்த காலத்துல எல்லா தண்ணி வந்து அதாவது ஒரு கொளம் ஆறு இந்த மாரி இருக்குமா அங்க இருந்து எடுத்துட்டு போவாங்களாம் அதாவுது பைப்பு வந்து தள்ளி இருக்குமா அதாது வந்து இந்த தண்ணீர் குழாய் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குமா அதுனால வந்து அவங்க அந்த தண்ணீர வந்து போயி குடத்துல எடுத்து அத தலயில வச்சு தான் தூக்கிட்டு வருவாங்களா அந்த காலத்தில பாத்தீங்கன்னா அதுனால அந்த காலத்து மக்கள்லா அந்த கரகம்ன்றது வந்து அவங்களுக்குலா ஒரு சாதாரணமா இருக்கும் அது சும்மா அப்டியே கேர் ஃபுல்லா எடுத்து தலயில வச்சுட்டு எப்டி வேணா பாக்கறதுக்கு அவ்ளோ வேகமாக நடனம் ஆடுவாங்களாம் இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு சிலருக்கு தான் அப்டி இருக்கு அதுனால நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அத வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு விழுகாம இருக்கிற மாரி அந்த மாரிலாம் டான்ஸ் பண்ணுறாங்க நெறையா எடங்கள்ல
ஆமாங்க ஆமா ஆமா நீங்க சொன்னது தான் ஞாபகம் வரது நாங்களா சின்ன வயிசுல இருக்கும் போது எங்க வீட்ல கூட தண்ணி நாங்க தூரத்துல இருந்து தான் எடுத்துட்டு வருவோம் அது மாதிரி நாங்களும் தலயில வந்துட்டு தண்ணி கொடத்த வச்சுட்டு கைய விட்டுட்டு இந்த சைய்டுல ஒரு கொடத்த வச்சிருபோம் இந்த சைய்டுல ஒரு கையில புடிச்சுக்கிட்டுல்லா வருவோம் கொஞ்சம் தூரமா இருந்துதான் எடுத்து வந்துட்டு இருந்தோம் நாங்க எல்லா சின்ன வயிசுல இருக்கும் போது தண்ணி நாங்க கொஞ்சோ தூரத்துல இருந்து எடுத்துட்டு வருவோம் அப்புற வயல்வெளிக்கெல்லா தண்ணி கொண்டு வரும் போது ஆக்சுவலா கிராமத்துல இருந்தோம் வயல் வெளிக்கு எல்லா தண்ணி கொண்டு போகும் போதெல்லா வீட்ல இருந்து எடுத்துட்டு போனுன்னா ஒரே டைம்லே மல்டிபிள்ஸா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ போகணு இல்லையா சாப்பாடு எடுத்துட்டு போகும் தண்ணி எடுத்துட்டு போகணு அங்க வேலை பாக்குறவங்களுக்கு காபி டீ அப்டின்னு கொண்டு போணுன்னும் போது தலயில தண்ணி வச்சிருவோம் எப்பவுமே வச்சுட்டு ஒரு கைல சாப்பாடு எடுத்துப்போம் ஒரு கைல காஃபி எடுத்துப்போம் அந்த தலேல இருக்கிற தலேல இருக்கிறது தலேல தான் பேலன்ஸ் பண்ணுமே தவிர கைய வச்சு பேலன்ஸ் பண்ற அளவுக்கு வராது அந்த கான்சியஸ்யோட தா போயிட்டே இருப்போ அது அது மாதிரி தா அது பழகம் பி எங்களுக்கு எல்லா பழக்கமாச்சி நீங்க மேக்சிமம் இப்ப இருக்கிறவங்கள்ளா கேட்டிங்கன்னா யாருக்கு தண்ணியே தூக்க தெரியாது அப்பிடின்னு சொல்றவங்கதா நெறைய பேர் இருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க நம்ம வந்து நடனம் பத்தி நெறையாவே பேசிட்டோங்க ஓகேங்க நம்ம வந்து இனி அடுத்து ஒரு ஒரு நல்ல தலைப்புல வந்து பேசலாங்க
கண்டிப்பா தோழி நம்மள நெறைய பேசிருக்கோ தெரிஞ்சிருக்கே நா உங்கல்ட்ட நெறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டே ரொம்போ நன்றி வணக்கம்
ம்